வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நல்லாருக்கீங்ளா தோழி
ம் நல்லாருக்கோ தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா கொழந்தைங்கலா நல்லா இருக்காங்ளா வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
எல்லருமே நல்லாருக்காங்க
ம்
ம்
அ சேரிங்க ஆமா நீங்க என்ன விதமான சாப்பாடு வந்து நல்ல முறையில செய்வீங்கம்மா
நாங்க பிரியாணி செய்வோ பிரியாணி செஞ்சாதா எ பைய நல்லா சாப்டுவா அதனால பிரியாணி போட்டா விரும்பி சாப்புடுவாங்க
ம் செரிங்க எப்டி செய்வீங்க நீங்க பிரியாணி
ம் பிரியாணி நெய்யி எண்ண ஃபர்ஸ்ட்டு நல்லா ஊத்திக்கிட்டு
ம்
பட்ட கிராம்பு ஏலக்கா அந்த பொடிய இதல்லாருக்குல்ல அதெல்லா போட் ப்போ எல்லாமே போட்டு வெங்காயோ தக்காளி அதல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோ போட்டுட்டு நா பிரியாணி பொடின் கடைல வாங்கி வச்சிருப்பே அந்த பிரியாணி பொடிய போட்டுட்டு அதுக்கப்றோ சிக்கன போட்டு நல்லா அந்த மசாலாலயே நல்லா ஃப்ரை பண்ணணு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்பறோ அந்த த புதினா கொத்தமல்லி அதெல்லா போட்டு கொஞ்சொ தயிர் விடுவோ விட்டு அதுக்கு ஏத்தாப்ல தண்ணி ஊத்தி அரிசி போட்டு எறக்கிற வேண்டிதா அவ்ளோதாங் சிஸ்
ஆ செரி
ம் ம் அப்டி செஞ்சா பசங்க பிரியாணி தா கேக் கறாங்க அதனால பிரியாணியே செய்றது
ஆமாங்க இங்கியு பாத்தீங்கன்னா அதிகமா பிரியாணி தா டக்குன்னு செய்றதுக்கு பிரியாணி கொஞ்சொ சீக்கிரமா செஞ்சிற்லா ஆமா ஆ சிக்கன் பிரியாணி இங்க அதிகமா செய்வோம் மட்டன் வந்து காலை தா கெடைக்குங்கறதுனால ஞாயித்துக்கெழமைல மட்டுந்தா மட்டன் பிரியாணி செய்றது
செய்றது ம் ம் ம் ம் ம் ம் ம்
ஆமா மீன் கொழம்பு உங்களுக்கு நாட்டு மீன் பிடிக்குமா கடல் மீன் பிடிக்குமா தோழி
இங்க வந்து நாட்டு மீன் எங்களுக்கு நாங்க சென்னைலருக்குறோ நாட்டு மீன் எங்களு க்கு கெடைக்காது கடல் மீனு தா கெடைக்கோ அதுதா வாங்கிட்டு வந்து சமைப்போ ம் ஒங்களுக்கு நாட்டு மீனுனா என்னது
நாட்டு மீன்னா ஆத்துல புடிக்கிறது கொளத்துல
ஆத்துல புடிக்க ஆ வளர்ப்பு மீனு ஆ ஆ ஆ அதெல்லா இங்க கெடைக்காது தோழி அதனால நாங்க அது செய்ய மாட்டோ ம்
ஆமா கடல் மீன் கிடைக்காத நேரத்துல அதுதா வாங்கி ஆகணு ஆனா எனக்கு பிடிக்காது அது பாத்தீங்கன்னா மீ
ஒரு மாதிரி வாட வரு அப்டின் சொல்லுவாங்க இங்க
ஆமா தோழி அது மேலயே பாத்தீங்கன்னா கருப்பான தோல் இருக்குமா அத ரொம்ப நல்லா தேய் க்கனோ ரொம்ப நேரோ தேய்ச்சிட்டே இருக்கணு அத பாத்தீங்கன்னா உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சி கழுவனு அந்த ஸ் வாட வந்து எனக்கு பிடிக்காதா வேற வழியில்லா ம என்னோட பசங் களுக்கு அதுதா செஞ்சு குடுக்குற மாரி இருக்கு மீன் வறுத்தா சாப்புடுவாங்க
ஆ ஆ
இப்ப இந்த மீன்பிடி தடைக்காலம் இல்லயா மே மாதம் வந்து மீன்பிடி தடைக்காலம் நாப்பத்தஞ்சு நாள் வந்து கடல்ல மீன் பிடிக்க மாட்டாங்க
புடிக்க மாட்டாங்க ம்
அதனால வந்து இந்த நேரத்துல வெளில தா வாங்கி குடுக்குற மாரி இருக்கு நாட்டு மீன் தா வாங்கி குடுக்குற மாரி இருக்கு அதிக அளவு நாட்டு மீன் நா வாங்க மாட்டே எதுவும் ரேரா பசங்க மீன் வேனும் அப்டின்னு கேக்குறப்ப மட்டு எப்பயாச்சோ நாட்டு மீன் வாங்கி குடு இப்ப கடல் மீனுமே இருக்கு இருந்தாலுமே அது வந்து ரொம்ப நாள் பிடிச்சி அதுல வீணா போகம இருக்கறதுக்காக ஏதாது மருந்து தெளிச்சி வச்சிருப்பாங்க
வச்சிருப்பாங்க அ அ அ
அதனால வந்து வாங்கறத இல்ல கடல் மீனு இருக்கு ஒரு சில மீன் இருக்கு
உம் ம் ம்
ஆமா இப்ப நாட்டு மீன்னா உயிரோடய இருக்கொ இப்ப கெண்டை மீன்லா உயிரோட இருக்கு விரால் மீனு உயிரோடய இருக்கு
உம் ம் ம் ம்
அ அதனால அது இப்போ இப்போதைக்கு மட்டு அது மட்டு வாங்கி செய்றது அதிக அளவுள மட்டன் சிக்கன் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உயிரோட இருக்கு அது வளர்ப்பு மீன்தான தண்ணில விட்டு வச்சிருப்பாங்க நாட்
சமச்சிருவிங்ளா
இல்ல வாங்கி அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துறது மார்க்கெட்லயே வாங்கி கட் பண்ணிட்டு அ அது வாங்கிட்டு வந்துருது அ அதுல பாத்தீங்கன்னா அது வாட வரு அப்டிங்கிறதுனால அதுல தண்ணி அரிசி அலசின தண்ணி மஞ்சத்தூள் உப் பு எல்லாத்தையு போட்டு நா ரொம்ப நேரம் ஊற வச்சுடுறுவ மீன கட் பண்ணிட்டு வந்த மீன கழுவிட்டு வந்து அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சோ வந்து அந்த வாட கொறையூ அ அது மாரிதா நா உபயோகப்படுத்துறது அந்த வாட கொஞ்சோ கொரையோங்கறதுனால அ சிக்கனுமே அந்த மாரி பண்ணி பாருங்களே கொஞ்சோ கவுச்சி ஸ்மெல்லா இல்லாம இருக்கு
இல்லாம இருக்கு ம் ம் நா ஒரு எனக்கு இந்த மீனு தா வாங்கிட்டு வ வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க அது வந்து எப்டி செய்யன்னு தெரியாம நார்மலா செய்ற மாரி செஞ்சா ஒரே சாக்கட மாரி ஒரு மாறி ஸ்மெல்லு அதனால அப்டியா அதுல இருந்து அந்த மீன் வாங்குறதுக்கே நாங்களுக்கு கொஞ்சம் பயம்
அது வந்து இந்த சேத் தணிக்கிறது இப்ப இந்த குள குளத்துல வந்து வளப்பு மீன் வள தண்ணி விட்டு வளர்பாங்க அதுல பிடிப்பாங்க ஆத்துல தான் தண்ணி ஊத்ததுக்குப்புறம் அதுல பிடிப்பாங்க பிடி நிக்கும் போதே ஸ்மெல்லு ஒரே நாத்தமா அடிக்கும்
எதுக்கும் உம் உம்
ஆ அது வந்து சாப்டவே பிடிக்காது
உம் உம் உம் உம் உம் ஆனா அது நல்ல விதமா செஞ்சு அதுதான் டேஸ்ட் அப்டின்னு சொல்வாங்க
ஆமா நல்ல விதமா அப்டின்னா இந்த மாரி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு டேஸ்ட் நல்லாதான் இருக்கும் இல்ல இல்லன்னு சொல்லல ஆனா அது சாப்ட பிடிக்காது
பிடிக்காது அதேதா உம்
செய்றதுனால சாப்ட பிடிக்காதா பிடிக்காதா இல்ல இந்த மாரி பிடிக்கிறாங்க இந்த மீன் வந்து கொளத்திலயு சேத்திலயு பிடிக்கிறாங்க அப்டின்னு தெரிஞ்சதுனால சாப்ட பிடிக் காதா அதனா அப்டின்னு தெரியல அது வந்து சாப்பிட பிடி பிடிக்காது எனக்கு பிடிக்காது ஆனா வருத்து குடுத்தா என் பசங்க சாப்ட்ருவாங்க
உம் ம் ம்ம்ம் எங்க மீன்லா சாப்புறுவாங்க ஒரே சிக்கன் தா கேக்குறாங்க எங்க பசங்கலா சிக்
அ இங்கியு அப்டிதா இங்கேயு அப்டிதா சிக்கன் டப் கனு சப்பாத்தினா நா போய் சிக்கன் வாயிங்கிட்டு வரேனு டக்குன்னு ஓடிடுவா
சிக்கனு ஆ அதேதா ம் ம்
அதே மார் தா ஆன் சிக்கனு முட்ட கிரேவி இதேதா கேப்பாங்க
ம் ம் ம்
ஆமா
முட்ட கிரேவியா
ஆ ஆமா
ம் ம் ம் எப்டி பண்ணுவீங்க
அ முட்ட கிரேவி எப்டின்னா முட்டய வந்து அவிச்சிட்டு அத சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அப்பறோ ம் வெங்காயோ தக்காளி இந்த பட்ட கிராம்பு இதெல்லா போட்டு தாளிச்சு வெங்காயந் தக்காளி எல்லா போட்டுக்கணு பச்ச மொளகா அப்பறோ நா இடிச்சு வச்சுர்கன அந்த பொடி போட்டு கொஞ்சமா ணி ஊத்தி கொதிக்க வச்சுட்டு அதுல பாத்தீங்க ஆ கொஞ்சமா கடல மாவு லைட்டா மட்டு வரு நறைய போடக்கூடாது கடல மாவு கரைச்ச அதுல ஊத்தி திக்னஸ்காக போட்டு இந்த இது பண்ண ஆம்மா முட்ட கட் பண்ணி வச்சுர்கோலையா அதுல போட்டு அப்டியே கிண்டி குடுத்துர்துதா மேல பாத்தீங்கன்னா பச் பச்ச கொத்தமல்லி கட் பண்ணி போட்லா பெரிய வெங்காயத்த கட் பண்ணி போட்டுக்கலா
பெரிய வெங்காயத்த ஆ ஆ ஆ ஆ சேர் சேர் சேர் சேர் ம் ம் புது விதமா இருக்கு டிஷ் எல்லா நீங்க சொல்றது ம் எங்களுக்கு ஸ்கூலுக்கு நான்வெஜ் எல்லா குடுத் து வுடகூடாதுங்கறதுனால லீவ் டயத்துலதா ஏதாவது செய்யலா ஈவினிங் வந்தா செஞ்சு குடுக்கலா அந்த மாதிரி ஆயி போச்சு
இங்கே அப்டி கிடையாது ஸ்கூல்ல வந்து நான்வெஜ் எல்லாமே சாப்பிட எடுத்துட்டு போவாங்க பசங்க ஆனா நா ஸ்கூலுக்கு அதிகமா குடுக்கறது இல்ல ஏனா அங்க போய் கவுச்சி ஸ்மல் அடிக்கு சாப்பிட்டுக்கிட்டு நா வீட்ல செஞ்சி நா வீட்ல செஞ்சி வச்சிடுவே ஆனா தம்பியோட பச படிக்கிற பசங்கலா முஸ்லீம் பசங்க பாப்பா கூட படிக்கிற பசங்களு அப்டிதா அதுங்க எல்லா கொண்டு வரமார்தா நம்ம அவங்கல்லா பாத்தீங்கன்னா ஃபிரிட்ஜீல வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவாங்க நா ப்ரிட்ஜில வாங்கி எந்த ஜாமானுமே நா ஃப்ரிட்ஜ்ல வாங்கி வெக்க மாட்ட அதுவு நான்வெஜ்லா சுத்தமாவே வெக்க மாட்டா அப்போ அப்ப ஒரு கிலோ வாங்கினு வந்தாலு சரி அஞ்சு கிலோ வாங்கிட் வந்தாலு அந்த நேரத்துல சமச்சிருவே பாய் வீட்ல பாத்தீங்கன்னா எல்லா மசாலாலா தடவி ஃபிரிட்ஜில வெக்கிறாங்கல்ல அதெல்லா எனக்கு பிடிக்காது
ஆமா ம் ம் ம் ம்
இப்ப அஞ்சு கிலோ நா அப்டியே சமச்சிடுவே சமச்சிட்டு வேணா மறுநாள்
சமச்சுருவீங்க ம்
ஆமா நம் சமச்சிட்டு கொழம்பு வச்சுட்டு அத மறுநாள் வேணா வச்சுக்கலா அதுக்கப் பற யூஸ் பண்ண கூடாது மறுநாள் வச்சுக்கலா வறுவலோ மீனோ மறுநாள் வச்சுக்லா சமச்சதுக்கு அப்றோ ஆ ஃபிரிட்ஜ்ல வச்சு சமைக்கிறதுங்றது எனக்கு பிடிக்காது இந்த ஆ பாப்பா கூட படிக்கிற பச அவுங்கல்லா ஃபிரிட்ஜ்ல வச்சு சிக்கன்ல்லா வாங்கிட்டு வந்து வச்சு அவுங்கல்லா முஸ்லிம்ஸ் தான அவுங்கல்லா அந்த மாரி எடுத்துட்டு வருவாங்க அதெல்லா எனக்கு செய்யவே பிடிக்காது
புடிக்காது ம் உம் உம் நாங்க கூட சிக்கன் எல்லா ஃபிரிட்ஜ்ல வைக்க மாட்டோம் மீனு மட்டு எங்களுக்கு கொஞ்ச தூரமா போய் வாங்கிட்டு வரணுமா அதனால சப்போஸ் எப்போ அது கொஞ்சோ ரெண்டு கிலோ அப்படி வாங்கிட்டு வந்தாங்கன்னா வைக்கிறது வச்சுட்டு ஒரு நாள் கழிச்சு செய்யறது அந்த மாதிரி செய்வோ உங்கஊர்ல எறா கெடைக்குமா
இறால்லாம் கெடைக்கு இறால் கெடைக்கு
ம் ம் ம் ம்
அது இப்ப சீசன் இல்லைங்கிறதுனால எதுமே இங்க வரதில்ல எல்லாமே ரேட் அதிகோ இங்க இங்க பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபா ஐநூறுபா கிலோ இறால்லா கெடையாது நண் டுமே அப்டிதா நானூத்தி ஐம்பதுரூபா ஐநூறுபாதா மீனு அந்த அளவுக்குதா வந்து அந்த ரேட்டு தா வந்துருச்சு நா சும்மா சாதாரண சின்ன மீனே முன்னூத்தி ஐம்பது ரூபாதா அதுக்கு கீழ இல்ல மீனு
இல்லல்ல ம் ம் ம் ம் ம் ம் ம் எங்களுக்கு கொஞ்சோ இங்க சீப்பாதா கெடைக்கு ஆமா சீப்பாதா கெடைக்கு ஆமா எறால்லா இரநூறுபா இரநூத்தம்பதுரூபா அப்டி கெடைக்கு நீங்க சொல்ற ரேட்டுக்குல்லா பெரிய பெரிய எறால் கெடைக்கு
ம் இல்லைங்க மீடியம் சைஸா இருந்தாலுமே ரொம்ப பெருசு இல்லாம மீடியம் சைஸா இருந்தாலுமே நானூறுவா நானூத்தி அம்பது ரூபாய் கீழ கெடையாது கடல் இங்க பக்கத்துல நாகப்பட்டினம் இங்க பக் பக்கத்துல தான் ஆ இருந்தாலு அங்க இருந்துதா கொண்டு வருவாங்க இங்க ரேட் அதிகதா எல்லாமே
அ அ அ அ
ம்
ம் இங்க எங்களுக்கு கம்மியா கிடைக்கு அதனால நாங்க எறா கூட அடிக்கடி வாங்கி சமைச்சுட்றது
எறால நெறய கால்சியம் சத்துருக்கு எறால் பிரியாணி செய்யலா அது சில பேருக்கா ஆனா நீங்க செய்வீங்களா
ஆ செய்வோ கண்டிப்பா ம் எறா எடுத்துட்டு வந்தாலே பிரியாணி தா பசங்க கேக்கு தொக்குமாரி செஞ்சனா கொஞ்ச காரமா செய்வோ அப்டின் சொல்லிட்டு அதுங்க எறா எடுத்துட்டு வந்து ட்டாலே பிரியாணி செஞ்சு குடு ட்ருமா அப்டிங்கு உடனே பிரியாணி தா செஞ்சு குடுக்குறது
ம் அது சில பேருக்கு பிடிக்காது அந்த வாடை வந்து பிரியாணி செய்யும்போது பிடிக்காது அதுக்கு என்ன பண்ணலா அப்டின்னா எறால வந்து மசாலால்லா போட்டு லெமன்ல்லா போட்டு அமுக்கி வச்சுட்டு எண்ண சட்டில லைட்டா வருத்துட்டு அதுல போடலா
ஓ அந்த அஹ் நாங்க அப்டி போட மாட்டோ அஹ்
அது மாரி போட்டாக்கா அந்த அளவுக்கு ஸ்மெல் வராது ஒரு விதமான ஸ்மெல் வரும்ல அது வந்து சில பேருக்கு புடி
ஆமா ம் அந்த எறா வந்து கொஞ்ச வாட ஒரு மாரி தா வரு
ஆமா
ம் மசாலல்லா தடவி எண்ணெல போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அப்பறோ பிரியாணில போடணு
ஆஹ் எண்ணெயில போட்டாலு செரி இந்த தோச கல்ல போட்டு
ஆ ஆ ஆ ஆ ஆ
அந்த மாரி வந்து வெங்காய தக்காளி அதிகமாக போடக்கூடாது மசாலா உப்பு லெமன் மட்டு
போட்ணு ம் ம் ம்
ஆமா தனிமிளகா தூள் லெமன் மூணு போட்டு பெசறி வச்சிட்டு எண்ணெ எண்ணெய் போட்டுயெடுத்து போட்டா கூட ந ல்லாதா இருக்கு அ இப்ப நீ தோசக்கல்ல போட்டு அந்த மீன் வருபீங்கல்ல அந்த மாரி வறுத்து அ தண்ணி போட்டு குடுத்தா கூட அது நல்லாதா இருக்கு
ம் ம் ம் ம் ம் பரவால்ல அடுத்த வட்ட அப்டி ட்ரை பண்ணி பாப்போ ம் சேரி ஆ நன்றி தோழி